ஆ சொல்லிட்ருந்தீங்க சொல்லுங்க
அதா அப்பற இ இ இத்து நல்லாருக்கு
என்னமோ என்னும்
பப்சுலா புடிக்குமா ஒங்களுக்கு
ம் அது ரொம்ப புடிக்கு பப்சு கா இது ரோலு கட்லெட்டு்
என்ன பப்ஸ் புடிக்கு ஒங்களுக்கு
முட்ட பப்சு சிக்கன் பப்சு எல்லா பப்சு புடிக்கு
ஆ எனக்கு முட்ட பப்சு மட்டுந்தா புடிக்கு
சிக்கன் பப்ஸ் புடிக்காதா
வந்து பழைய சிக்கன் போடுவாங்க
ஓ
சோ அதனால புடிக்காது
நேத்து கூட நா முட்ட பஃப்ஸ் நேத்தா திங்கக்கெழமையா நேத்து நாற்றுக்கிழம சாப்டுவேங்க முட்ட பஃப்ஸ்
அதுமா ஆயில் ஐட்டோ அதிகமா சாப்ட மாட்டே புடிக்காது
ம் நாங்க எங்க வீட்லேயே வாங்க மாட்டோ எப்போமாவது வாங்கி தருவா அண் அண்ண வாங்கிட்டு வருவா செல டைம் அக்கா வாங்கிட்டு வருவா அதுதா
ம் ம்
பொரோட்டா புடிக்குமா?
புரோட்ட புடிக்காமா ஒலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க.
ம்
புரோட்டா புடிக்குமே ரொம்ப புடிக்குமே நூல் புரோட்டா தெரியுமா
எல்லா புரோட்டாவு தெரியு ஆனா சாப்படுறது கெடையாது பொரோட்டா வெறு பிடிக்கு ஆனா இந்த நீங் சொல்றல அந்த நூ புல் பொரோட்டா அப்றோ என்னென்னமோ சொல்லுவாங்க பன் பொரோட்டா ஆ அந்த மாரி புரோட்டால்லா சாப்டுறது கெடயாது ஆனா கேள்விப்பட்டிருக்கே இந்த ஒரு படம் கூட எடுத் ட்லன அது என்ன
ஏ நூ நூல் பொரோட்டா கூட கொஞ்ச நல்லாருக்கு பண் புரோட்டா எனக்கு புடிக்காது. அதுல ஆயிலா இருக்கு பண் புரோட்டால ஃபுல் ஆயிலாருக்கு அது எண்ணெயில அப்டியே மெதக்க வுடுவாங்க புரோட்
எனக்கு கொத்து பொரோட்டா ரொம்ப புடிக்கு
ஆ கொத்து புரோட்டா நல்லா இருக்குபா
சூப்பரா இருக்கு எனக் கொத்து பொரோட்டா ரொம்ப புடிக்கு
நா எனக் கொத்து புரோட்டா வந்து ரொம்ப ரொம்ப கொழம்பூத்தாம அப்டி டிரயா இருக்கனு கொஞ் கொஞ்சொ நல்லா கொழம்பூத்தி நல்லா ட்ரை ஆகணு இந்த ரொம்ப கொழம்பூத்தி வள இந்த ஒரு மாரி கச கசன்னா புடிக்கவே புடிக்காது
அ எனக்கும் ட்ரையா இருந்தாதா புடிக்கு அதே மாரி இந்த நம்ம மேகி ஆ மேகி கிண்டுவோமா அதுலயு சில பேர் தண்ணிக்குள்ள போட்டுட்டு தண்ணியோட கிண்டி அப்டி சாப் புடுவாங்க அது புடிக்கவே புடிக்காது எனக் சுத்தமா மேகி வந்து கிண்டுவாங்க ஆயில் ஊத்தி லைட்டா ஃப்ரை பண்ணுவாங்க அதுதா புடிக்கு எனக்கு உதிரியா இருந்தாதா எதுனாலுமே புடிக்கு
ஆமா ஆமா ஆனா நெறைய பேரு தண்ணி அதிகமா ஊத்தி அதுக்குள்ள போட்டுருவாங்க. நா நாங்க எப்டின் தெரியுமா பண்ணுவோ ஸ் சுடுதண்ணி இருக்குல அதுல ஃபர்ஸ்ட்டு வேக போட்டுருவோ அத வேக போட் டு அந்த அந்த மேகிய மட்டு எடுத்துடுவோ யூரிரும்ம நல்லா சூட்டுக்கு அத மேகிய மட்டு எடுத்து வச்ச தண்ணி எடுத்து ஊத்திருவோ
ம் ம்
அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த வெ பொ இதெல்லா போட்டு அப்பறொ அந்த பொடிகிடிலாம் போட்டு அப்பற தக்கா இந்த தக்க பி கேரட் பீன்ஸ் அதெல்லா போட்டு அதுக்கப்ற தனியா வச்சிருப்போம்லா அந்த இது அத தூக்கி அதுல போட்டு அப்டியே மிக்ஸ் பண்ணிருவோ அவ்ளோதா ஆனா மறுபடி தண்ணியோட உது அது அது அப்படியே சூப்பு மாதிரி ஆயிரு அவங்க போடுறதுலா